அ
வணக்கம் தோழி எப்பிட்ருக்கீங்க
ஆ
ஹலோ தோழி சொல்லுங்க வணக்கம் தோழி ஆ சொல்லுங்க எப்டிருக்கீங்க
ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லாருக்கே
ம் நல்லாருக்கங்க
எனக் வந்து இந்த வீட்ல இந்த செடிய்ல்லா வெய்க்கணுனு ஆச அத வந்து எப்டி பராமரிக்கிறதுன் தெரியாமதா இது வந்து வெக்கிறதுக்கே ஒரு யோசனையா இருக்குது எல்லார்கிட்டையு எல்லார் வீட் டையு பாத்துருக்கீங்களா வீட்ல எல்லாரு எல்லாமே வெக்கிறாங்க பாத்திக்கீங்ளா தக்காளிலருந்து எல்லா பிளான்ஸு வெச்சிட்ருக்காங்க
ம் ஆமா தோழி இப்ப வந்து வீட் சுத்தி எட இருக்குங்களா வெக்கிறக்கு நெறைய செடிகல்லா வெக்கிறக்கு இப்ப இருக்கற வீட்ல
ஆ இருக்கு மாடி மாடியில தா வெக்கிலா வாசல்ல எல்லா வெக் க முடியாது மாடியில வெக்கலா ம்
நீங்க இருக்க சொந்த வீடுனா மாடியிலே வெக்கலா வாடகை வீடுன்னா நெறைய ஹவுஸ் ஓனர் வீடு வந்து ஹவுஸ் ஓனர் வந்து‌ அலோ பண்ண மாட்டாங்க
கண்டிப்பா ஆனா வந்து மத்த வீட்ல எல்லா பாக் கும்போது நமக்கு வெய்க்கணு அப்டின் தோணுது பாக்கறதுக்கு அழ
நீ உங்க வீடு சொந்த வீடா இருந்தா வெய்க்கலாம் இல்ல வெக்கலா அதொன்னு பிரச்சன இல்லேல
ம் பாக்கலா நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா வெய்க்க முடியுமானுட்டு அது வந்து எப்டி
க்கிலாம்ல்ல நீங்க
இது இ இல்லல்ல வாடக வீட் தா ஆனா வந்து உங்களுக்கு எப்டி உங்களுக்கு தெரியுமா அது எப்டி செட் பண்றது எப்டி வெக்கிறது
மொ மொட்ட மாடில வந்து நெறைய ஹவுஸ் ஒனர் வந்து வைக்க கூடாது அப்டின்ட்டு ரொம்ப செடி கொடிலாம் பராமரிக்க மாட்டாங்க அதனால வைக்க கூடாதுனு சொல்லுவாங்க ஆ சொந்த வீடுனா நாம வந்து நம்ம ஃரீடமா இருக்கலாம் எவ்வளவு வேணா வச்ச வச்சுக்கறலாம் செடிகல்லாம் நிறைய பராமரிக்கணும் நல்லா கூட்டி கிளீன் பண்ணி நீட்டா வைக்கணும் அந்த எடத்த
ட்டா வைக்கணும் அந்த ஒவ்வொரு செடிக்கும் கரெக்டா டயத்துக்கு தண்ணிய எல்லாம் ஊத்தணும் எந்தெந்த செடிக்கு எவ்ளோ எவ்ளோ தண்ணி விடணும் எது நே வெயில்ல வெக்கணு அப்டின்னுலா இருக்குல ஒரு சிலது நிழல்ல தான் வைக்கணு அப்பல்லாம் இருக்கும்
ஆமா நெழல்லதான் வைக்கணும் ஆமா நா வந்து வீட்டுல வச்சிருக்கிறது இப்போதைக்கு மணி பிளாண்ட் செடிதான் வச்சிருக்கறேன் ஆ ம் ஆமா இப்ப வந்து நேச்சுரல்னு எத்துக்கிட்டன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பக்கம் வந்து மரங்களல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டி வெட்டி வெட்டி போடுறாங்க இப்ப வந்து லிஸ்ட் வந்து மாறி போயிரு மரங்களா வெட்டுனா அந்த மரத்துலருந்து நெறைய பொறும இப்ப வந்து நம்ம வீட்டு எங்க வீட்டு பாத்தன்னு வச்சி கோங்களே இப்ப ஒரு நாலு ஏக்கர் வந்து ஃப்ரீயா இருக்குது ம் அதனால அங்க வந்து அந்த அந்த எடம் வந்து நாலு ஏக்கர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொந்தமானது அங்க வீடுல் ஆ சுத்தி வந்து அப்பார்ட்மெண்டு பெரிய பெரிய பங்களா வீடுகளா இருக்கு நாலு இது நடுவுல வந்த ஊர சுத்தி அந்த எடத்துல மட்டும் அ கேஸ் நடந்துட்டு இருக்கனால அந்த அந்த இடத்தோட சொந்தக்காரவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதனால வந்து வீடு கட்டாம இருக்கனால அங்க நிறைய மரம் செடிய எல்லாம் நிறைய வளந்து அ அந்த அந்த நாலு ஏக்கர சுத்தி நிறைய வீடுகள் ம் பெரிய பெரிய பங்களா வீடு நெறைய அப்பார்ட்மெண்ட் நெறைய இருக்குது ஆனா அந்த நாலு ஏக்கர் கிட்ட மட்டு நிறைய வீடு நிறைய மரங்கள் பெரிய பெரிய புளிய புளிய மரம்லாம் இல்ல இந்த வேப்ப மரங்கள் அப்பறம் இந்த இந்த முள்ளு மரங்கல்லாம் நிறைய முளைச்சு கிடக்குது அதுல பாத்தீங்கன்னா நிறைய மயிலு குருவி காக்கா ஆ கிளியல் கிளியலும் மயில் நிறைய இருக்குங்க ஈவினிங் போலன்னாம் ஒரு ஆ மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய மயில் இல்ல மொட்டை மாடியில வந்து ஆ மட் மோ மேல வந்து மொட்ட மாடில வந்து நெறைய வந்து தங்கும் ம் நெறைய டைம் வந்து நாளாம் போயி இந்த தானியங்களா வச்சுட்டு வருவேன் டெய்லி மாடிக்கு போகும்தெல்லாம் தானியம் வெச்சுட்டு வருவேன் தண்ணியும் வெச்சுட்டு வருவேன்
ம் அது சரி உங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கோ
ஆ ஆமா
சேரி அது ரொம்ப பாக்குறதுக்கே அழகா இருக்கும்
ஆ சொல்லுங்க தோழி நீங்க வந்து நேச்சர்ல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாறி இப்ப வந்து ஈகோ சிஸ்டம்லா நெறை யம் மரங்கள வெட்டுறதுனால குருவியல் காக்கலாம் நிறை நிறைய வந்து அழிஞ்சிட்டே வருதுல்ல பறவைகளா அப்ப வந்து நமக்கு பேசர் சிஸ்டம் வந்து மாறிரும் அப்படின்னா அதனாலதான் நிறைய காடுகள் எல்லாம் வருது இப்ப க குருவி காக்கா அந்த பறவைகள்ல எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ம் தாணியங்கல்லாம் சாப்பி அங்கிட்டு போயி அ ககாஷ்டம்லாம் இதெல்லாம் அ போட்டு வைக்கும் போது அது வந்து மரச்செடியா மாறி நம்மளுக்கு வந்து காடுகள்லாம் உருவாகுது இப்ப வந்து மரங்கள் எல்லாம் அழிக்க அழிக்க நிறைய பறவைைடைய இனம் அந்த சிட்டுக்குருவில்லாம் நிறைய அழிஞச்சிட்டு
அழிஞ்சிச்சு ஆமா ஆமா பா பெப்பேய் இப்ப எல்லான் குருவிய பாக்கவே முடியல ஒண்ணு ரெண்டு எங்குட்டாவ்து இருந்து வந்தாதா உண்டு இந்த சிட்டுக்குருவி மைனாலா இல்லானாக்கா எதையுமே பாக் பாக்கே முடியாது அது க்ராமத்து சைடு போனாதா குருவியெல்லாம் பாக் பே முடியுது ஒன்னு ரெண்டு எங்கிட்டிந்தாது வருது
ஆமா அதனாலதா வந்து மரங்ள அழிக்கூடாதுன் சொல்றாங்க இப்பம்ந்து கார் ஆடுகள்லா அப்ற கம்மியாய்ரு மர செடில்லா வரதெல்லா அப்பனாவ்ந்து மனுசனாளுக் வந்து அந்த ஆன்ஜிசன் கிடைக்கற சுத்தமான காத்தெல்லாம் கெடை எம் பேரு நெறைய நோய் நொடிலா வர ஆரம்பிக்கு நல்ல சுத்தமான காத் த்தல்லா கெடைக்காது சொல்றாங்கல ஆக்சிஜன்லா கெடைக்காது நம்ம வந்து அதிகமா வந்து கார்பன்டைஆக்சைடு ஸ்வாசி கிறமென் எல்லார்மே இங்கே வந்துருவோ மூச்சு தேண்ணறல் அந்த மாரில்லா வந்துரு ம்
ஆமா அதுக்கு இப்பதா இப்பதா வந்து அதுதா அதுக்காக நா ஏற்பாடு தா பண்ணிட்ருக் க்காங்கல்ல யாரு வந்து அதீகமா மர வெட்டக் கூடாதுன்னுட்டு
சொல்லுங்க அத பத்தி என்ன சொல்றீங்க
ஆ அது அதா இப்பதா அந்த மார்லா வந்து யாரு அதிகமா வெட்ட மாட்டாங்னா அப்டே வெட்னாலு யாராவ்து வெடா நா கூட கம்ப்ளைண் பண்ணிறாங்கல்ல
ஆமா
எப்
இப்ப வந்து என்னான்னாம் இந்த ஹைவேஸ் போட்றோம் நெடுஞ்சாலை துறை எல்லா நெறைய பேர் வந்து ரோடு பா பாலங்கட்றோ அப்டின் சொல்லிட்டு அ மரங்களா நெறைய வந்து அழிச்சிட்டாங்க இப்ப வந்து என் னா ம்மே இந்த இந்த மது கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கல்லா நாங்க போம்போதுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பத்து வர்ஸுக்கு முன்னாடி நன்னு சிந்நு சிறு வயதா இருக்கும்போதே எங்க சித்தி வந்து இருந்தாங்கப் ப்ப இந்த ஊர்லுந்து அங்குட்டு போம்போது பாத்தீங்கனா நெறையா மரங்கு புளிய மரன்தா நெறைய இருக்கு அந்த ரோட் புல்லாவே நெடுச்சாலை இந்த ஹைவே சைடுல்லா நெறையா இருக்கு பாத்துட்டே போவோ பஸ்ல போம்போது ஆ இப்ப வந்து ஒரு பத்து வர்ஸோ முன்னாடிம் ஹைவேஸ் கட்றோ சொல்லி நறிய பாலங்களா ஒவ்வு ஊரா அணிக்கிற மாரி போட்டுனால நறிய மரங்களா அலி ச்சுட்டாங்க இப்ப பாத்தீன்னா எல்லாமே எங்க பாத் த்தல் மரங்கள் கம்மியாய்ர்ச் வீடுகள் தான் பா அதிகமாய்ர்ச்சு ஆ ஒரு காலகட்த்துல பா்த்தீங்னா அ நால அந்த பஸ்ல எல்லா போம்போதெல்லா ஈவ்னி ஒரு ஆறு மணிக்கு போலல்லாம் ஊருக் போம் போது பாத்துட்டே போவே இந்த சூரியன் நல்லா அழகா தெரியு வே ட்டு மரங்களா தெரியு அந்த ஊரெல்லா தூரம் மல ஒரு வீடுக தெரியு அந்த மாரி பாத்துட்டே போவே அந்த ஒரு ஆறு மணி ஆரை போலலம்பாக் போலா அந்த க்ளைமேட்டுக்கு அம் ரொம்ப நல்லாவு இருக்கும் பாக்கறக்கு இப்ப அப்டி இல்லேல்ல
இப்ப ஆமா இப்பதா எல்லா வீட வீடா ஆய்ர்ச்சு முக்காவாசி இப்ப மரங்களே பாக்வே முடியல இப்ப எல்லா வந்து க்ராமத்து பக்கோ போனா தா மரங்கல்லா ஒரு போ ஒரு குளிர்ச் ச்சியா காத்து கூட அந்த சைடு போனாதா கெடைக்குது அவ்ங்களுன்ங்கு ஊருக்கு போம்போத் பாருங்க காலைல ஒரு அஞ்சு மணிக்கி வேன்னு போல அடே அந்த வயல்ல்லா பாக்கும்போது அழஹா இருக்கு நல்லாவ் பாக்கற்த்துக்கு அந்த கூ குளிர்ச்சியான காத்து பனி காத் த்து எல்லா நல்லாருக்கு
ஆமா அப்பற வந்து பாத்தீங்கன்னா நெறைய வந்து உம் பாலித்தீன் கவரு வந்து அதிகமா இப்ப வந்து மக்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சட்டாங்க அதனால வந்து நம்மளு கு வந்து இந்த மண்ணெல்லா மண்வள வந்து ரொம்பையு கம்மி கொறஞ்சுட்டே போது அந்த பாலிதீன் வந்து எத்தன வருஷ ஆனாலு வந்து கே சீக்கிரோ மக்குற தன்ம இல்லேல்ல
இல்ல ஆனா அது வந்து அத பயன்பாட்டையு கட்டுப்படுத்த முடியிலல எல்லா அதுதா அது அததா முக்காவாசி யூஸ் பண்றாங்கள கடையிலயும் அதுதான் எங்க போனாலுமே அததான் குடு குடுக்குறாங்க
ஆமா ஒரு கட்டத்துல பாக்க போது ஆமா ஒரு ஒரு ஒரு காலத்துல பாக் ஓ ஒரு ஒரு வருஷோ முன்னாடி தீடீனு என்ன பண்ணாங்க பாலீதின் கவர் நெறைய யூஸ்
யூஸ் பண்ண கூடாதுன் தட போட்டாங்க
தட போட்டாங்க நெறைய வந்து பைய் எல்லா கொண்டுவாங்க வீட்ல இருந்து பை கொண்டு வாங்க துணிபையி அப்டி சொன்னாங்க அப்ப வந்து கொஞ்சோ கொறச்சிட்டு வர மாரி இருந்தது திருப்பி இப்ப ஒரு வருஷ் ச்ச வந்து ரொம்ப அத கண்டுக்கறதுனால திருப்பி வந்து பாலிதீன் கவர அதிகமா மக்கள் யூஸ் பண்ண ஆரபிச்சிட்டாங்க இப்ப போனன்னா எங்க பாத்தாலு எங்க வீட்ல பாத்தன்னா ஒரு நாளைக்கு இருவது முப்பது கவர் கடக்குது
கண்டிப்பா எதுக் எந்த கடைக்கு எப்டி எங்க போய்ட்டுந்தாலும் ஒன்னே கவர்ல தான் குடுக்குறாங்க இப்ப யாரும் பையி ம் எடுக்கறதே கடையாது எடைல சொல்றாங்க தா தட போட்றாங்க அது கொஞ்ச நாள் குட கொஞ்ச நாள் தான் நீடிக்குது ம
ஜோ கண்டிஷனோட இருக்கணும் அப்பதான் அவங்கந்து பையி எடுத்துட்டு வருவாங்க ஆ எங்காது போறோ
இப்ப வந்து ஆ ஒரு சில கடகாரங்க என்ன பண்றாங்கன்ன நாங்க கவரு குடுக்கவே மாட்டோ நீங்க எடுத்துட்டு வந்தா வாங்குங்க இல்லன்னா கையிலயாவது தூக்கிட்டு போங்கன்றாங்க சில பேர் வந்து இல்ல அப்டின்ட்டு கவர கவர குடுத்துர்றாங்க அது வந்து எல்லாருமே கவர்லேதா இரு க்காங்க சிலர் யாருமே பைய வீட்ல இருந்தே தூக்கிட்டு போறதுக்கே ஒரு கஷ்டப்பட்றாங்க இத வேற தூக்கிட்டு போயிட்டு இருக்கணு அங்கதா கவரு குடுப்பாங்களே
துணிப் பைகள்ல நெறைய எங்க வீட்ல பாத்தீன்னா அப்ப நெறைய துணிப் பைகள் நெறைய இருக்கு இப்ப பாத்தீன்னா அங்கிட்டு இங்குட்டு போயிட்டு வந்தோமா டக்குனு பைய எடுத்துட்டு போனேனா றெறைய பேர் பாலித்தீன் கவர்லயே வாங்கிட்டு வந்துராங்கா அ ஃபர்ஸ்ட் வந்து து இந்த பால்த்தீன் கம்பெனிக் தயாரிக்கறாங்கள அங்க இந்த கம்பெனி வந்து தட செஞ்சா தா பாலித்தீன் கவரு வந்து வெளில வர முடியாது அதுக்கு வந்து அரசாங்க வந்து நடவடிக்கல்லா எடுக்கணு ம் தக்க நடவடிக்கைக்கு அந்த மாரி இருந்தாதா பாலிதீன் கவரை நம்ம ஒழிக்க முடியும் அப்றோ பாதீங்கன்னாம்
ம் சொல்லு
மரங்கள் வந்து வீட்டு வீட்டுக்கு ஒரு மரோ வளக்கணு எதா ஒரு செடி வைக்கணு அந்த மாறி ரோர் மண்ணு வந்து கொண்டு வந்தா அது கொண்டு வந்துருலா வரங்கள் நெறைய வளக்க ஆரபிச்சிர்லா
ஆ
நேச்சர்ல இருந்தா தா நம்மளுக்கு சுத்தமான காத்து நம்மள சுவாசிக்கறதுனால ஆக்சிஜன் எல்லா கெடைக்கும் அந்த தன்மை எல்லா இப்ப ரொம்பையு குறஞ்சிட்டே வருது
ஆமா எங்க வேப்ப மரம் இருந்தாலே அப்டியே வேப்பமர காத்துல்லா எறியுங்களா செம சூப் சூப்பரா இருக்கும் அப்படியே ஏசில இருந்த மாதிரியே இருக்கும் கும் வேப்ப மரத்து அடில போய் ஒக்காந்து இருந்தீங்கனாலே காத்து செமையா இருக்கு வேப்ப மரத்து காத்தெல்லா
ஆமா தோழி அப்புறோ அப்புறோ பாத்தீங்கன்னா தண்ணியோட உம் தண்ணி ஓடைல்லா பாதீங்கன்னா ஒரு ஊருலெல்லா பாதீன்னா அந்த ஒரு பத்து வருஷோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலா பாத் இப்பியென்ன எங்க பாத்தாலு நெறைய பக்கம் வந்து ஓடையெல்லா நெறைய இருந்து நீரோட்டகள் எல்லா நெறையா இருந்தது ஒரு ஊரு மல இருந்துச்சுன்னா அந்த மலையில இருந்து தண்ணி வடிஞ்சு அப்டியே ஒரு சிட்டிக்குள்ள ஒரு டவுன் க்குல்ல வர மாரி நெறைய ஓடைகள் அந்த மாரிலா இருந்தது இப்ப அந்த ஓடையில கூட நெறைய மக்கள் மக்கள் தொகை பெருக்கத்துனால வந்து நெறையா மூடிட்டாங்க
இப்ப எங்க ஊருனு பாதீங்கன்னா பாதீங்கன்னா ஓடையில இல்லங்க அந்த மலையிலருந்து தண்ணி அப்டியே அரிவி மாரி வந்து அந்த ஓட வழியா வந்து ஒரு ஆறுல போய் ஜாயிண்ட் ஆகும் இப்ப பாதீங்கன்னா அந்த இந்த ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஓட போகும் அந்த ஓடவே அந்த மக்களே எல்லா போட்டு மண்ண போட்டு மூடி வச்சுட்டாங்க மூடி இப்ப வந்து வீடுகளா பெரிய பெரிய வீடுகளாம் மாறிடுச்சு அப்புறோ எப்டி மழ பெஞ்சா தண்ணி வந்து தண்ணி வந்து வீட்க்குள்ள வராம அந்த தேங்கி நிக்குது அப்டின்னு பிரச்சன எல்லா பண்றாங்க நீங்க டிச்சு கட்டல அது கட்டல அப்படின்னு சொல்றாங்க இப்ப தண்ணி போற இடத்து த்துல வந்து வீட கட்டிக்கிட்டா அப்புறம் வீடு தண்ணி போறம் வீடு தண்ணி போற எடம்ல்லா ஃபுல்லா வீடா கட்டிட்டாங்கனா எப்டி வந்து தண்ணி வந்து நீக்கும் ஆ ஒ போறதுக்கு வழி விட்டா தான தண்ணி கரெக்ட்டா போய் சேரும் அப்புறம் வீட்டு சுத்திதான தண்ணி நீக்கும் இப்ப பாத்தீங்கனா சென்னையில டிசம்பர் மாசம் வச்சு வச்சு அதனால அ ஃபுல்லா தண்ணி வந்து ஏறிடும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஓடைகள் அ கண்மாய்கள் குளங்கள்லா நெறைய வந்து அழிச்சு அத வந்து அப்பார்ட்மெண்ட் பிளாட்டா கட்டிவிட்டாங்களா உம் அ தண்ணி வந்து தேங்கி நிக்கிறதுக்கு இடமே இல்ல அப்புறம் வந்து என்ன பண்ணோம் நம்ம ஆமா வசிக்கிற எடத்த சுத்தி தா வந்து நிக்கும் அப்புறம் ஆ அப்புறோ வந்து என்ன சொல்றாங்க கவர்மெண்ட்ட கொற சொல்லுவாங்க கவர்மெண்ட் வந்
கண்டிப்பா அப்படிதான் செய்றாங்க அவுங்க வந்து அவுங்க எடத்த பாக்க மாட்டேங்குறாங்க வீடு நமக்கு கெடச்சா போதுன்ற மாரி நீர் நிலை அமை இன்றி
ம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவுங்க வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூட் கொடு கூடாது குளதெல்லா வெட்டி ஆக்கிரமிக்கும் போது அவுங்க அப்ரூள் கொடுக்குறதுனால தான அவுங்க வந்து வீடு கட்றாங்க
ஆமா இது ஆமா ஆமா ஓகே ஓகே தோழி பாய் நன்றி
நன்றி வணக்
உம்